ஹலோ மேம்
ஆ தம்பி எப்டி இருக்க
நா நல்லாருக்க மேம் நீங்க
ஆ நா நல்லா இருக்கே என்ன பண்ணிட்ருக்கீங்க
இப்ப தா மேம் தண்ணி குடிச்ட்டு ஒக்கார்றே மேம்
ம்ஹும் சாப்ட்டாச்சா
டைம் இருக்கு சாப்டுறதுக்கு டோ நீங்க
ஆ நானும் சாப்ட்டாச்சு சரி அதுதா குக்கிங் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்
என்ன மேம் சாப்பாடு செஞ்சீங்க
இன்னைக்கு நம்ம வீட்ல கீரை குழம்புதா இந்த ஹில் ஸ்டேஷன்லலா ஒரு கீர சொல்லுவாங்க தாடி கீரன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா ம் அது எப்டின்னா கொஞ்சம் ஊசி ஊசி மாதிரி இருக்கும் அந்த கீர வந்து நிறைய பேர் கேள்விப்பட்ருக்க மாட்டீங்க இங்க ஹில் ஸ்டேஷன்ல இருக்குறவுங்களுக்கு மட்டும் தெரியும்
ம்
ம் அந்த கீர வந்துட்டு அது கொஞ்சம் அ கிளீன் பண்றக்கு கொஞ்சம் கஷ்டம்தா ஆனா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்
ஓகே மேம்
ம் மார்னிங் வந்துட்டு இன்னைக்கு இட்லி நீ என்ன சாப்ட்டீங்க
நா மார்னிங் சாப்பாடே இட்லி ம மார்னிங்கு ஆஃப்டர்நூன் சாப்பாடே இட்லி தா மேம்
ரெண்டும் சேர்ந்தே இட்லியா சரி சரி நீங்க குக் பண்ணுவீங்களா
ஆ மேம்
ஆ குக் பண்றது என்னன்னல்லா குக் பண்ணுவீங்க நல்லா
நல்லா வந்து தோச இட்லி ஊத்துவ மேம் சாப்பாத்தி செய்வே உப்புமா செய்வ மேம்
உம் ஏன் எங்கதும் வெளில தங்கி படிச்ச பழக்கோ இருக்கா
இல்ல மேம்
ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூட
அந்த மாரி இல்ல நா ஓனாவே வேணா படிச்சிருக்க மேம் ஓனாவே அப்டியே வீட்லயே நானே சமைக்குவேன் மேம்
அ
மெட்ராஸ் சமையல் பாத்து
ஓ சேரி சேரி
அப்டி நானே சமைப்பேன்
ஆ நான்வெஜ் எல்லாம் நல்லா பண்ணுவீங்களா
ஆமா நான்வெஜ்ஜு
ஆ
நான்வெஜ்ல எல்லா
அ ஆ சேரி சேரி அப்போ வீட்டுல இருக்கவுங்களுக்கு க்கெல்லாம் கவல இல்ல
நா வீட்டுக்கு சமையல் பண்றது வீட்டுக்கே தெரியாது மேம்
ஓ உங்களுக்கு மட்டும் தனியா சமைச்சுக்கிறதா
அவுங்க எங்கனா வெளிய போயிடுவாங்க
ம்
அவுங்க காசு குடுத்துடா போய்ருந்தா எதுனா வாங்கி சாப்டுக்குவ நல்லாவே வீட்ல சமச்சிட்டா அந்த நா யூஸ் பண்ணிக்குவ
ஓ அது கரெட்டான விஷ்யமாச்சே நல்ல விஷ்யமா இருக்கே
அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வீக்லி ஒன்ஸு எல்லாரு காசு போட்டு ஒரு அஞ்சு கிலோ கறி எடுத்து
ஆ இதுவு நல்ல விஷ்யோந்தா
தோப்புல போட்டு செஞ்சு
அ வெளியில போயிருவீங்களா எல்லா வாங்கி ம் ஹும்
சொல்றீங்களா மேம் மௌண்டெயின்ஸு
எல்லாமூம்மா
அந்த மாரி வந்து இந்த விவசாயில்லா பண்றாங்கல்ல அந்த மாரி எடத்துல போயிடுவங்க அங்க பொயிட்டு அங்கே அடுப்பு வச்சு ட்டு அங்கேயே சமைச்சு சாப்புட்டு
செரி
அது யார் யாரு அந்தந்த பாத்துரோ எடுத்துந்தாங்கன்னா அவுங்க அவுங்க வீட்டுக்கு பாத்திர கொம் குடுத்துட்டு திரும்பி அது வெஸ்ட்டு வன்ட்டு குளிச்சுட்டு அலப்பியா சாய்ங்காலோ தூங்கிட்டு
ஆ ஆ
நைட் டீ குடுச்ட்டு அழகா வீட்டுக்கு வந்துருவே அந்த சண்டே வீக்கெண்டு அந்த மாரிலா அப்டியே ஜாலிய போயிரு மேம்
ஆனா அது ஒரு நல்ல விஷயோல்ல இப்ப எல்லாத்து கூட சேர்ந்து செய்யும் போது அதுல உப்பு காரோ அந்த மாரி எதாவது கம்மியானாலுமே இத தெரிஞ்சு வராது
ஆமாங்மா
எல்லாரு சேர்ந்து செய்யும் போது அது நல்லா இருக்கு இல்லையா என்ஜாய்மெண்ட்டாவு இருக்கு ம் இப்போ இருக்குற பசங்க போ இதுல யாரா இருந்தாலுமே அ எங்க வெளியில போலா எத பண்லா அத வாங்கலா இது வாங்க பிஸா பர்கர் அந்த மாரி ஒவ்வொரு சிலர் யூஸ் பண்றாங்க அதெல்லா இல்லாம இந்த மாரி விஷ் விஷயங்கள் கொஞ்சோ இன் இனிமே பியூச்சர்ல வரவங்களுக்கு கூட யூஸ் பண்ண ஆரம்மிச்சாங்கன்னா ம் ம் ஜாலியாவு இருக்கு அதே மாரி நம்ம வந்து எல்லாமே ஒரு ஹெல்த்தியாவு நம்ம போடுவோ நம்ப வாங்கிட் போற பொருள் தான
ஆமா மேம்
அப்பத்திக் அப்ப செஞ்சு சாப்புடும்போம் போ நம்ளு ஹெல்த்தியா இருப்போ அது எல்லாருமே இப்ப வர்றவுங்க எல்லா அந்த மாரி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்ச நல்லா இருக்கு இல்லையா
எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கென்னா இந்த பீஸா பர்கர் எல்லா சாப்புட மாட்டாங்க மேம் அவுங்களுக்கு என்ன கறி சாப்புன்னு தோண்ச்சின்னா எல்லாருக்கு ஃபோன் பண்ருவாங்க
ம்
நாங்க குரூப்ல மெசேஜ் பண்ணிட்டோங்கன்னா அழக ஆளுக்கு ஒவ்வொருத்தர் வண்டிய எடுத்துன்னு ஒருத்தர் கறி வாங்கிக்கிறது ஒருத்தர் மசாலா ஒருத்தர் அது அது எத்துனு வன்ட்டு அழகாக போய்டுங்க
ஓ ஓ
மௌண்டெய்ன் கீழ அழகா அடுப் மாரி கல்லு வச்சு
அ ஹா
அழகா செஞ்சு சாப்புட்டு அங்கேயே வந்து கெணறு தொட்டிலா இருக்கும் மேம் குளிக்கிற்துக்கு
ஓ செரி செரி
அப்டியே சாப்புட்டு அங்கேயே குளிச்ட்டு அப்டியே படுத்து தூங்கிட்டு வர்றதா மேம் ஜாலியா
அ அந்த அந்த ஒரு ஜாலினஸ் வந்து நல்லா இருக்கு ம் அன்னக் தொன் அன்னைக்கு சாப்புட்றது கூட நம்ம வந்து கொஞ்சோ வயர் ஃபுல்லா சாப்டுவோ
ஆ
அ கம்மியா சாப்ட்டாலுமே நம்மளுக்கு வந்து வயிற் ஃபுல்லா இருக்குற மாதிரி இருக்கு
ஆமாங்க
ம்
நாங்க வெளிய போறதுன்னா டீ காஃபி குடிக்கிறதுக்கு மட்டுந்தா மேம் வேற எதுக்குமே அவ்ளோ சீக்கரத்துல போமாட்டேங்க
செரி செரி
டீ காஃபி குடிக்குங்க நைட்ல அதுக்கு மட்டுந்தா வெளிய போவே மேம்
அய்யோ
நீங்க மேம் நீங்க எல்லா எப்டி சமைக்குவீங்க ஹில் ஸ்டேஷனு
ஹில் ஸ்டேஷன்ல இங்க நம்மளுக்கு எல்லாமே சூடாதா வேணு ஆ நம்ம பிலேன்ஸ்லன்னா கூட ஆறிடுச்சுன்னா கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்ட்டுக்கலா ஆனா ஹில் ஸ்டேஷன பொறுத்த அளவுக்கு எல்லாமே நம்ளுக்கு சூடாதா வேணு ஆ ஈவினிங் டைம்ல வந் து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் டீ குடி கண்டிப்பா டீ குடிப்பாங்க இங்க இருக்குறவங்க எல்லாருமே வந்து டீல வந்து ரொம்ப அடிக்ட்டா இருப்பாங்க டீயோ இல்ல காஃபியோ
ம்
இப்டி இருக்குறவங்க வந்து பிளைன்ஸ்க்கு வரும்போது என்ன ஆகுன்னா அந்த சைட்ல இருக்க அங்க இருக் குறவங்கமே வந்துட்டு டீ குடிக்கணுன்ற ஆர்வத்துல தா இருப்பாங்க ஆ கொஞ்ச நாள் ஆகி அவங்க கூட பழகிட்டாங்க அவங்கல்லா யாரு டீ குடிக்கிறதில்ல காஃபி குடிக்கிறதில்ல ஆ ஒரு நாளைக்கி கம்மங்கூழ் அந்த மாரி ம் கோல்டு ஐட்டம்ஸ்ல்லாத குடிக்கிறாங்கன்னா அதுக்கப்பறந்தா கொஞ்ச கொஞ்சமா செட் ஆயி பழகுறாங்க
நீங்க ஹில் ஸ்டேஷன் இந்த மாரி எங்கனா போய் சமைச்சுக்கிறீங்களா மேம் ஃபேமிலியோட
ஆ ஃபேமிலியோட சமைச்சதுல்ல ஆனா நம்ம வந்து எப்டி இருந்தாலு அங்க போய் எல்லா ஹில் ஸ்டேஷன்ல நம்ப இன்னொன்னு என்னன்னா ஆ வெளில எல்லா போய் அவ்ளோ சீக்கிரோ சமைக்க முடியாது ஏன்னா காட்டுலல்லா வந்துட்டு ஆ மிருகங்கள் இருக்கு அதெல்லா இருக்கனால ஆ நெறைய பேரு வந்து இப்ப அந்த மாரி சமைக்கிறது இல்ல ஆனா வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துட்டு போயிருவோ
வீட்ல இருந்தே சமச்சி கையோட எடுத்துட்டு போயிடுவீங்க
ஆமா எங்காது டூர் போறோ அப்டின்னா ஆ இப்ப சிம்பிளா ஒரு சின்ன எடத்துக்கு போறோனாலுமே ஆ நம்ம சிம்பிளா ஒரு பிரியாணி செஞ்சமா
ஓகே
அதுக்கு வந்து ஒரு சிக்கன் கிரேவியோ இல்ல அந்த மாரி் நான்வெஜ் எடுத்துட்டு ஆ அப்றோ வந்து ஒரு தயிர் சட்னி அவ்ளதா அது எடுத்துட்டு போனாலே அங்க போய் நம்ம ஒரு பிளேட் எடுத்து போயிட்டு பிள தட்ட தண்ணியெல்லா கரெ குடிக்கிறக்கு மட்டு எடுத்துட்டு போயிட்டு தண்ணி இருக்குற எடத்துலயா போய் பாத் தன்னா அங்களே ப்ளேட்ல்லா கழுவிட்டு அங்கயே கொஞ்ச நேரோ ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த மாரி ஆனா நானும் நாங்களுமே போய் ரொம்ப நாள் ஆச்சு ஃபேமிலி டூர்தா இந்த மாரில்லா போயிருக்கோ ஆனா ரொம்ப நாள் ஆச்சு போயி
நேத்து நாங்க கூட வெளிய போயிருந்தோ மேம் சென்னைக்கி இதே மாரிதா மம்மி வந்து சாப்பாடு செஞ்சி எல்லா எடுத்து வச்சிட்டாங்க ஏன்னா ஹோட்டலு போனா மினிமம் வந் மேக்சிமம் வந்து டென் தௌசண்ட் ஆயிடுது மேம்
ஆமா இப்ப இருக்கிற சிலிண்டர் வெலைக்கு இன்னுமே ஜாஸ்தி ஆகு
ஏன்னா இப்ப கூட்டிட்டு போறது சித்தி சித்தப்பா நானு தம்பி அம்மா
ம்
ஃபேமிலியோடு போறதுனால அங்க வந்து கொஞ்சோண்டு சாப்புட முடியாது
ம் ம்
அவ என் தம்பி நூடுல்ஸ் கேப்பா அத்னால வந்து எங் மம்மி வந்து அதுக் பிளான் போட்மே நேத்து அழகா சாப்பாடு செஞ்சு எடுத்துட் வன்ட்டாங்க
ஏ
அதனால ஒரு ஃபைவ் டௌசண் வந்து பில்லு எங்ளுக்கு
மிச்சோ கரெக்ட்
உங்க ஊ உங்க ஊர் பிரியாணி எப்டி செய்யற்துன் கொஞ்ச சொல்லுங் மேம்
எங்க ஊர் பிரியாணி என்ன அதேதா ம ப்ப எங் மாமாலா நல்லா பிரியாணி செய்வாரு. அவரெல்லா ஸ அடிச்சுக்க ஆளே இல்ல ஏன்னா அவங்கல்லா வந்து செஃப்பா ருந்தவுங்க அப்போ அவுங்ககிட்டருந்துதா நாங்ளு கத்துக்ட்டோ அ பிரியாணினம்போது நம்ப எல்லாரு நார் முல செய்ற மாதிரியேதா அ ஆனா அவுங்க இதுல வந்துடு ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ப்போ அவுர் செஃப்பா இருந்து தா அ ரிலீவ் ஆயி ஒக்லருந்து வெளிலருந்து ப்ப ஆர்டர் எடுத்து செஞ்சுட்ருக்காங்க
ம்
அ அப்போ அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வேற ளெவல்ல இருக்கு அ அதேதா சேம் நம்ம என்னென்ன போட்றோமோ அந்த புதினா அந்த இதெல்லா வந்து அவுங்குளுக்கு ந்த அளவு தெரியு
ஆமா மேம் கிலோக்கு எவ்ளோன்னு வச்சுருப்பாங்க
ஆமா அவுங்குள்க்கு அந்த அளவு தெரியு அப்போ நாங்க வந்து அவுங்க கிட்ட இருந்துதா நாங்ளு கொஞ்ச கொஞ்ச அப்டே கத்துக்ட்டோ
உங்ககிட்ட இருந்து நாங்க எத்னா கத்துக்கலான் டிப்ஸ் எத்னா சொன்னீங்ன்னா
டிப்ஸூ வேற ஒன்னு ல்ல தங்கோ நம்ம வந்து கரெக்டான் லெவல்ல அந்த புதினாவோ கொத்தமல்லி எல்லாமே போட்டு அன் ப்ப பிரியாணியே வந்து எப்டி கண்டுபுடிச்சாங்க அந்த காலத்துலல்லா ஏதோ கப்பல், கப்பல்ல போற ட்ராவல் பண்ணும்போது அ அவுங்ககிட்ட இருக்குற, அத்தனையுமே வந்து போட்டு அவுங்க சமைப்பாங்க. அவுங்க எ என்னென்ன இருக்கோ அதெல்லாமே போட்டு அ சமைச்சு அவங்ககிட்ட இருக்கிறத வெச்சு அவுங்க சமைச்சு இருந்துட்ருந்தாங்க அந்த இதுல இருந்துதா நம்புளுக்கு பிரியாணின்ற ஒரு இது வந்துச்சு.
ஓஹோ எங்க ஊர்ல ந்து பிரியாணி ஃபேமஸ் மேம்
அ
ஊரே பேர் போனது பிரியாணி ஆல் தா
ஓ சேர் செரி இங்க டிப்ஸ் எந்த ஊர் உங்குள்து
நீங்க அ எந்த ஊரு இல்ல மேம்.
ம்
உன்னோட ஊரா என்னாது பிரியாணிக்கு ஃபேமஸ்.
பிரியாணிக்கு ஃபேமஸா
ம்
என்ன ஊரு
அந்த ஊர் வந்தாலே பிரியாணி தா மம் கட சுத்தி சுத்தி
அப்டியா அ தூத்துக்குடியா
தூத்துக்குடி இல்ல மம் ஆம்பூர்
மாம்பூர் ஆ ஆ
ஆம்பூர்ல
செரி செரி ம் மாம்பூர் பிரியாணி
ம்
ஓ அப்போ நீங்கள் பிரியாணில நல்ல ஒரு இது அப்போ நீங்க தா எனக்கு டிப்ஸ் குடுக்கணு நாங்க வந்து ம்
நீங்க எந்த மாரி செய்வீங்கன் தெரிலீங்ளே
நாங்க என்ன ஃபர்ஸ்ட் வந்து கீயு எண்ணெயு ஊத்திட்டு அதுக்கப்புறோ அந்த ஸ்பைசஸ் எல்லா கொஞ்சோ எடுத்து போட்டுட்டு அ ஆனியன் கட் பண்ணி போடுவோ ம் அதுல வந்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோ போட்டுட்டு அதுக்கப்புறோ அது நல்லா வணக்குனதுக்கு அப்புறோ தக்காளி போடுவோ தக்காளி போட்டுட்டு அத நல்லா வணங்கனதுக்கு அப்புறோ பிரியாணி மசாலா அப்புறோ வந்து கொஞ்சோ அதுல தயிர் போட்டுக்குவோ
ம்
அதுக்கப்றோ கொஞ்சமா மொளகாத்தூளு அதுக்கு இது பண்ணிட்டு போட்டுட்டு ம் அதுக்கப்றோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது நல்லா இதானோன புதினாவு கொத்தமல்லியு திருப் பியு அறுத்து வச்சத வெங்காயோ வணக்கும் போதே அது கொஞ்சோ போட்ருணு திருப்பி இதியு கொஞ்சோ போட்ருணு
ஆ
போட்டுட்டு அதுக்கப்றோ நல்லா இதானதுக்கப்றோ சிக்கன் போட் போடுறத இருந்தா நா‌ எத போடுறது பாத்துட்டு அரிசி போட்டுட்டு நம்ம தம் விடுறது தா
எங்கள்து அதே மாரிதா மம் அரிசி வந்து ஆஃப் பாயில் பண்றோங்க
ஆ
அரிசி பாதியா வேக வச்ட்டு அப்டியே தம் போட்ருவோங்க
ஆ
இப்டி மசாலா பண்ணிட்ருக்கும் போதே
ஓகே
நீங்க வந்து சிக்கன் இது மொளகா தூள் மட்டு தா போடுறீங்க
ம்
இங்க பிரியாணிக்கு கரம் மசாலா
ஆமா அந்த கரம் மசாலாக்கு தா நா சொன்ன அந்த பவுடர் நம்மளே வீட்ல அரச்சிக்குறது இந்த ஸ்பைசஸ் எல்லா எடுத்து வச்சி அந்த பவுடர் பண்றது ஆ
அது போட்டு ஆ நீங்க சொல்ற மெத்தடே தா மம் இங்க பண்றது
சரி சரி ஆ அந்த மத்தட் தா நா நானு ஃபாலோ பண்ற ம் ஆனா எ மாமாங்க டீம் சமைக்கிறது வந்து அது வேற மாரி இருக்கு ஆனா அவுங்களுடைய சிக் சீக்ரெட்ல்லா அவங்க சொல்ல மாட்டாங்கல்ல
ஆ
ஆமா அவுங்க அந்த சீக்ரெட் வந்து ஒவ்வொரு சி சிலது நானு அப்பப்போ அவங்க செய்யும் போது சும்மா பக்கத்துல இருந்து பாத்து பாத்து அப்டியே கத்துக்கிட்டது தா சேரி தம்பு நம் நல்லா சாப்டுங்க நல்லா சமச்சு எல்லாமே நல்லா பழகுங்க இன்னு இத பத்தி நம்ம நெறைய நம்